ஹலோ
ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானும் ரொம்ப நல்லாருக்கேன் அப்புறோ என்ன பண்றீங்க மதியம் சாப்பாடு வேலல்லாம் முடிஞ்சிருச்சா
முடிஞ்சி சாப்டாச்சு
ஓகே ஓகே என்ன சாப்பாடு செஞ்சீங்க இன்னைக்கி
இன்னக்கி சாம்பாரு அப்பறம் வெண்டங்கா
பாரா
அப்டின்ல்லாம் இல்லங்க மேம் ஏதோ இன்னிக்கு எதார்த்தமா செஞ்சுட்டு நேத்து ஃபுல்லா வெளில இருந்தோம் அதனால இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சாச்சு
ஓ ஓ ஓகே சிஸ்டர் ஓகே நாங்க எப்போமே வெள்ளிக்கிழ சி செவ்வாகிழம அப்டினா சாம்பார் தான் வப்போம் மேக்சிமம் ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெண்டக்கா கொழம்பு வச்சுட்டோம்
ஓ சரி சரி சரி
ஓகே சிஸ்டர் ஓகே இன்னைக்கு சோர் ஆ சாப்டாச்சு உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குற மாதிரி இருக்கு
இப்போ ஓகேவா
ஆஹ் ஓகே
ஆ ஓகே ஓகே சரிங்க மேம் அப்றோம் சொல்லுங்க
ஆஹ் இன்னைக்கி சோசியல் மீடியா பத்தி பேசலாம்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு அத பத்தின பேச விருப்பம் தான
ஓகே மேம் நானும் பேச ரெடியா இருக்கேன்
கே சிஸ்டர் அப்போ நீங்கலாம் சோசியல் மீடியால அக்கௌண்ட்ஸ் லாம் வச்சிரு கீங்களா பாப்பீங்ளா இன்ட்ரெஸ்ட் இருக்கா எவ்ளோ நேரம் அதுல டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க
எனக்கு இருக்கு அனா சோசியல் மீடியா ஃபுல்லா நா வச்சுருக்கேன் ஆக்சுவலா எல்லாத்துலயுமே அக்கௌண்டிருக்கு எனக்கு ஆனா ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்குலாம் இல்ல எனக்கு எப்ப ஃப்ரீ டைம் கொஞ்சம் கெடைக்குதோ கொஞ்ச நேரம் அப்டியது பண்ணுவேன் அவ்ளோதா மத்தபடி அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து என்னுடைய டைம் அதுல போகாது கொஞ்சம் ஏன்னா அது நெறய விஷயம் கொஞ்சம் தெரி்ஞ்சிக்க வேண்டியதுருக்கு ஆஹ் யூடியூப்லாம் போனா நியூஸ் அது இதுன்னு ஏதாது நம்ம பாக்க வேண்டியது இருக்கு அது கண்டிப்பா அது நமக்கு தேவ அதுலயும் வந்துட்டு இந்த ரீல்ஸ்லாம் போட்டா அதுல பாத்தா நெறய ஃபேக் நியூஸா இருக்கும் ஃபேக் விசியமா இருக்கும் இவுங்க கன்டென்ட்க்காக அஹ் வருமானத்துக்காக எல்லாம் போடுறாங்க அதனால அத அவ்ளோலாம் நா விரும்பி பாக்றது இல்ல நீங்க எப்டி
கண்டிப்பா சிஸ்டர் நானுமே வந்து சோசியல் மீடியால எல்லா ஆஹ் ஃபிளாட் ஃபார்ம்லயுமே அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஆனா நீங்க வந்து எப்பயாவது ஃப்ரீ டைம் கெடைக்கும் போதான் பா இங்க நா எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கனோ அப் அது வேல பாத்துட்டே கூட வீட்ல சமையல் வேல பாத்தா கூட அஹ் ஃபோன் ஆஃப் கைல வச்சுட்டு பாக்குறேன் அந்த அளவுக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டேன் நீங்க சொன்ன மாதிரிதான் இப்போ அதாவது முன்னாடி லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூ ஸ் தெரியணும் அப்டின்னா நம்ம வெயிட் பண்ணும் அ அதாது நியூஸ் பேப்பர் இதுலதா பாத்து தெரிஞ்சுட்டோ ஆனா இப்போ வந்து சோசியல் மீடியா இதுலெல்லா வந்து அட்வான்ஸா வந்தனால நம்ம இப்ப வந்து நம்ம கையிலயே உலக நடப்பு எல்லாத்தயுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அட்வான்ஸா இருக்கு
ஆமா கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே நமக்கு நம்மளோட இதே வந்து அந்த போனு ஆயிடுச்சு சமையல இருந்து ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து பர்ச்சஸிங்ல இருந்து என்ன பாக்கணு என்ன தேடணு என்ன நமக்கு டவுட் எல்லாத்தயுமே அது எப்டி சொல்றது நன்மையு இருக்கு தீமையு இருக்கு ஆனா இதுல பயங்கரமா ந இப்ப நன்மைய விட தீம தா இப்ப அதிகமா அதுல செயல்படுதுன்னு நெனைக்கிறே
ஆமா ஆமா கண்டிப்பா அதாவது நம்ம வந்து ரொம்ப அடிக்ஸ்சன் ஆயிடுவோ இப்ப ஆ நெறைய பேர் பாத்தீங்கன்னா அ போ அதாவது நானுமே பாத்துருக்கே நெறைய வீட்லயுமே பாத்துருக்கே கொழந்தைங்க எல்லாருமே இப்போ ஃபோன் வச்சுட்டு பாத்துட்டே தா இருக்கறாங்க அ அவங்களுமே பாத்தீங்கன்னா அதனால வந்து கொழந்தைங்களுக்கு இந்த வ இந்த வயசுலயே வந்து ம் கண்ணு கண் நோய்கள் இந்த மாதிரி எல்லா நெறைய பரவ ஆரம்பிச்சிருது அதுக்கப்றோ சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சறாங்க அந்த அளவு வந்து நோய் வந்து அதிகமா இருக்கு
இப்ப பாரு அதா இப்ப பயங்கரமா எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கு ஃபுட் ஃபுட்டு கொடுக்குறதே வந்து ஃபோன் இல்லாம கொடுக்குறத இல்ல அவங்களுக்கு சாப்பிறதே ஃபோன பாத்தா தா சாப்பாடே எறங்குது
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது செரிதா ஏ பையனுமே பாத்தீங்கனா சாப்பாடு கொடுத்துட்டு இருப்போ அது ஃபோன் குடு கேப்பா குடுக்க மாட்டோ சாப்பிடு பஸ்ட்டு அப்டின்னு சொல்லிட்டோன்னா ஒரு மாரி வாமிட் பண்ற மாரி ஒமட்ற மாதிரி பண்ணிருவா உடனே நம்ம குடுத்த வுடன அது எப்டிதா உள்ள போகுனே தெரியாது அப் அப்போ எறங்காத சாப்பாடு ஃபோன குடுத் தவுன உள்ள எறங்கிருது இது எல்லா ஒரு ஆச்சரியமா இருக்குது
இப்ப இருக்க காலத்துல இருக்க பிள்ளைங்க எல்லாமே குழந்தைங்க எல்லாமே அந்த மைண்ட் செட்ல தா எல்லா ஃபோன் இருந்தா ஓகே ஃபோன் இல்லைன்னா அவ்ளதா அவ இதே போன மாதிரி அவன அவன் செயல்படவே செயல்படவே செயல்படாது அவனுடைய ஆக்டிவிட்டிஸே ஆகுறது இல்ல எல்லா அந்த ஃபோன் கொடுத்தா எல்லா அப்டியே ஒரு இது மாரி ஆயிடுறாங்க அவன அமைதியாக்கனு சாப் பண்ணு அவ சைலண்டா இருக்கணு அப்டின்னா ஃபோன் தா அங்க வேல செய்யுது நம்ம நம்ம வேஸ்ட் தா அப்டின்னு நெனைக்கிற மாரி ஆயிடுது
ஆமா கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அதுலயு வந்து கொஞ் நல்ல விஷயங்கள் எல்லா இருக்கு இப்ப யூடியூப்ல எல்லா பாத்தீங்கன்னா நெறைய இந்த குழந்தைங்களுக்காக நெறைய அதாவது இந்த இப்ப டிராயிங்ஸ் இந்த மாதிரி எல்லா நெறைய வீடியோஸ் எல்லா அப்லோட் பண்ணுவாங்க எதனாலு பொருள் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா அப்லோட் பண்ணுவாங்க அது எல்லா வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தா இருக்கு ஆ அதையுமே வந்து அவங்க கத்துக்கலா ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அது எல்லா பாக்க மாட்டாங்க இந்த ஆ கேமிங் வீடியோஸ் அதுக்கு அப்றோ இந்த அனிமேட்டட் வீடியோஸ் இந்த மாதிரியே தா பாக்குறாங்க ஒரு அது அந்த மாதிரி பாத்தா அவங்களோட மைண்ட் வந்து அதுலயேதா இருக்கு நம்ம கூப்ட்டா கூட ஆ என்னன்னு கேக்க மாட்டறாங்க அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அடிக்சன் ஆயிறாங்க
ம் ஆமா அது ஒரு அது எப்டி சொல்றதுன்னா அவுங்களுக்கு அது அனிமினேஷன்லா அந்த ப ஃப்லிம்லா போட்டு இவங்க மைண்டயே வந்து அந்த பொம்ம படோ அது இதுன்னு அதுல போட்டு உள்ள உள்ள போனோன்னே அதுல ஒரு கருத்து இருக்காது அது விளயாட்றது இது பண்றது அது ஒரு சந்தோ ஷந்தா அவள தா இருக்கே தவர அதுல எதுமே நம்ம கத்துக்கறளவுக்கு ஒன்னுமே அதுல இல்ல ஆக்சுலா ஆனா பிள்ளைங்க அதுதா அத ஓட்றது ஓடியாறது அது குதிக்கறது இது பண்றது அ அதுதா அது விரும்பி பாக்குதுங்க
ஏனா இப்ப இருக்கற காலோ அப்டி இருக்கு
அப்றோ இன்னு இதுல நல்ல விஷ்யோனு என்ன சொல்லலான்னா இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு இப்ப சமையலு பாத்துட்டோனாலே வந்து நம்மளுக் வந்து சில விஷ்யங்கள்லா தெரியாது ஒரு சில புதுசா டிஸ் எல்லா செய்ய தெரியாது இந்த மாரி அதுல வந்து போட்ற வீடியோஸ் பாத்து நம்ம புதுசா வந்து ரெசிப்பில்லா நம்ம ட்ரை பண்ணி பாக்கலா அதெல்லா வந்து இதுல கொஞ்சோ அட்வான்ஸ்தா நா சொல்லுவே அதுக்கப்பறோ பாத்தீங்ன்னா இந்த வேற அப்பறோ வந்து நம்ம இப்போ வந்து ஷாப்பிங் எதோ ஒரு எமெர்ஜென்சியா இல்ல அப்டின்னா நம்ம வந்து ஒடனே வந்து போய் வாங்கிட்டு வரணு அந்த மாரில்லா இருக்கு இப்ப வந்து நெறையா ஆ ஆப்ல எல்லா பாத்தீங்ன்னா ஒடனே வந்து டெலிவரி ஒரு டென் மினிட்ஸ்லயே வந்து டெலவரி பண்றாங்க அந்த மாரி ஆப்பெல்லா வந்து இருக்கு அதுனால வந்து நம்மளுக்கு கொஞ்சோ வந் து வேலை வந்து கொறையிது ஆ நீங்க உங்களுக்கு அந்த மாரில்லா நீங்க எது வாங்கிருக்கீங்ளா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
அந்த மாரி நா எது வாங்கல ஆக்சுலா சும்மா ஆன்லைன்ல ஆட்ரு போட்ருக்கே ட்ரஸ் ஆட்ரு போட்றது ஓகே பட்டு் நம்மகிட்ட அந்தளவுக்கு இப்பெல்லா இன்னு அந்த இது வந்து காய்கறில்லா இப்ப வந்து அ போட்ட ஒடனே கொண்டந்து குடுத்தட்றாங்கன்றாங்க நெறைய எடோ இருக் கான அந்த ஆப்லா வந்து நம்ப ஏரியால இன்னு எ நாங்க இருக்கற ஏரியால இன்னு அது வந்து அப்டேட் ஆகாம இருக்கு
ஆமாமா அது வந்து சில சிட்டி சைடு தா இருக்கு சிட்டி சைட் சிட்டி குள்ள வந்து அந்த மாதிரி வந்து நெறைய ஆ இருக்கு அதாவ்து டென் மினிட்ஸ்லயே வந்து டெலிவரிலா குடுத்தட்றாங்க அந்த ஆப் லயே ஆனா இந்த கொஞ்சோ அவுட்டர்ல இருக்கற ஏரியாக்குல்லா வந்து அது இன்னு கொஞ்சோ வர்ல
வரல அதா அது கொஞ்ச இதாதா இருக்கு எ என்னுடைய என்னுடைய ஹஸ்பண்டோட ஒ தங்கச்சி இருக் அ அத்தப்பொண்ணு இருக்கா அவ கல்யாணாயி அங்க ஹைட்ராபாத்ல இருக்காங்க அவங்க வீட்லருந்துட்டே எல்லாத்தயு காய்லருந்து எல்லாமே ஆட்ரு போட்டு பத்து பதினஞ்சு நிம்ஷோ தா எல்லா வீட்டுக்கு அவ போட்டுட்டு எல்லா ஒரு லிஸ்ட்டு போட்டு ஓகே குடுத்தானா பதினஞ்சு நிம்ஷ துல எல்லா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து குடுத்தர்றாங்க ஆ அதுல என்னன்னா நம்ம கடைல போய் வாங்கறதுக்கு ஒரு பத்துருவா, இருவதுருவா எக்ஸ்ட்ராதா இருக்குது ஆனாலு அந்த டைமுக்கு அது என்ன இன்னைக்கி சமைக்கணுன் நம்ம ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கி இந்த இப்ப நா சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கு உருளக் கெழங்கு அ காய் எதோ பீன்ஸு, கேரட்டு ஓகே இது பொரியலுக்கு வெண்டகா ஒரு நாலு இது எப்டின்னா இது மட்டுந்தா நம்ம மைண்ட்ல இருக்கா இத மட் டு ஆட்ரு போட்டுட்டு ஒடனே அது பத்து நிம்ஷோ பதினஞ்சு நிம்ஷோ தா கரெக்ட்டா வீட்டுக் வந்துருது அதனால அது அவங்களுக்கு ஈஸியா இதாகுது
ஆமா அப்பறோ பாத்திங்ன்னா நறைய இதுலே வந்து ஆன்லைன்லயே வந்து ஸ்கேமு நடக்குது இப்ப நறைய சோசியல் மீடியாலே என்னா பண்ணிட்டாங்கன்னா இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ்லா வந்து அ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சர்றாங்க அதல்லா நறையா பேரு நல்லா இருக்கு அப்டின் சொல்லி அ வாங்கறாங்க ஆனாலு பாத்திங்ன்னா அதுல வந்து ஒரு சிலர் வாங்கற ஒரு சிலருக்கு வந்து டெலிவரி பண்ற டிரெஸ்ஸஸ்லா நல்லா இருக்கு ஒரு சிலருக்குலா வந்து பாத்திங்ன்னா டோட்டலா வேற மாதிரி இருக்கு இந்த மாரி கிழிஞ்சது இந்த மாதிரி அணுப்பிர்றாங்க திரும்பி கேட்டா வந்து ஆன்சர் பண்றது இல்ல ரிப்ளை பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி இந்த சோசியல் மீடியால நறைய பாக்கறோ இதல்லா வந்து அதாவது நம்ம அதுக்கு போய் நம்ம நேர்ல போய் கடையிலயே பாத்து நல்ல டிரெஸ்ஸா எடுத்துலா ஆனா நம்ம அது நல்லா இருக்கு அப்படின் சொல்லி நம்ம வாங்கறோ அனா பாத்திங்கன்னா அதுல வந்து க்வாலிட் டி வந்து நல்லாவே இருக்க மாட்டிது அப்டின் சொல்லி ஒரு சிலருக்கு நல்லா வருது ஒரு சிலருக்கு வந்து குவாலிட்டி நல்லா இல்ல அந்த மாரிலா போடுறாங்க நம்ம வந்து இப்படி இப் இப்டி ஆன்லைன்லயே மூழ்கி போறனால தா அந்த மாதிரி டிரெஸ்சு இதெல்லா பாத்து நம்மளுக்குலா வாங்க சொல்லுது நீங்க அத பத்தி என்ன நெனக்கறீங்க
இல்ல எனக்கு வந்து அதுல என்னன்னா இதனால சின்ன சின்ன கடைகள்லா பாதிக்கப்படுதோனு எனக்கு தோணு சின்ன கடைனா நம்ம போய் இப்ப எல்லாமே வீட்டுல இருந்தே நம்ம வாங்கிர்றோ நம்மளத்தா அவங்களோட வ வாழ்வாதா த்த நறைய பேர் கட வச்சிருக்காங்கல்ல சின்ன சின்ன குட்டி கட பெரிய பெரிய கடன்றத வி ட சின்ன சின்ன குட்டி கட இருக்கறவங்கலா வந்து அதுனால அவங்களோட வாழ்வாதாரம் கம்மியா போயிடுதோ அப்படின் எனக் தோணு ஏன்னா இப் ப எல்லாருமே நா எனக்கு தெரிஞ்சி இப்ப எல்லாருமே வெச்சிருக்காங்க யாரு யாருமே அந்த டிரெஸ்ஸு சேல் பண் றது யாருமே இல்லாதவங்களே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு பாக்கறவங்கல்லா நா கேக்கறவங்க எல்லாமே அதா நாங்க ஆன்லைன்ல சேல் பண்ணிட்ருக்கே ஆன்லைன்ல சேல் எல்லாருமே வெச்சுருகா யூடியூப இந்த ரீல்ஸ்ஸ எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம தெறந்துட்டா எல்லாமே டிரெஸ் இதேதா வருது யூடியூப்பு இது ரெண்டுமே இப்ப பேஸ்புக்ல இருந்து எல்லாமே வ செரி இது வந்து எப்படினே தெர்ல இதனால மக்கள் வந்து ஏமாறாங்களா இல்ல எல்லாத்துக்கு கரக்ட்டாதா போகுதா சில பேர் நீங்க சொல்ற மார் நா நறைய கேள்விப்பட்ருக்கே நறைய கிழிஞ்சது வா வேஸ்ட் ஆனது இப்ப பழசு கூட அனுப்பிடு இருக்காங்க அதல்லா நறைய கேஸ் கூட நடந்துச்சு நா பாத்த சமீபத்துல ஒரு இதுல சோ அது இருக்கு கண்டிப்பா இருக்கு அது நா என்னன்றே நம்ம பக்கத்துல இருக்கறவங்களே கொஞ்சோ நம்ம வாழ வெப்பமே
ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றது சரிதா இப் போ வந்து ஆ இப்போ வந்து சிட்டீக்குள்ளலா போயிட்டோன்னா நறைய பேரு வந்து இந்த அ ரோட்லயே கட போட்ருப்பாங்க அவுங்கல்லா அதது சின்ன பூ விப்பாங்க அப்பறோ வந்து நறைய பேரு வந்து சின்ன சின்ன டிரெஸ்ஸு இந்த மாரி கொழந்தைங்க ஹேண்ட் பேக்கு அ இ
ஃபோன் வருது
ஆ ஓகே சிஸ்டர் பாய் தேங்க் யூ
ஓகே தேங்க் யூ பாய்